ஹலோ ஆ என்னே பண்றீங்கே
நாங்கென்னே சும்மாதா இர்க்கோ நீங்கே என்னா பண்ட்டுருக்கீங்கே
ம் ஊ்ர்ப்பட்டே வேல இர்க்குங்கே ததா உங்குளுக் கால் பண்ணே நீங் ஏதாத் எப்டி ஈஸியா பண்றீங்ளா அப்டின் பாத்தே நீங்கேனா சும்மா ஒக்கான்ட்டுரு தன் சொல்றீங்கே உங்க தாத்தா பாட்டியலா எதூ கேக்கிலையா எந்த வேலயு செய்ணுன் சொல்லி
இருக்குங் ஓகே இருக் வேலலா இருக்கு இப்பதா ச்ச கொஞ்சோ கொஞ்சோமா அப்டே இரு பண்ணிட்டு முடிச்சிட்டு வந்தே செரி கொஞ்சோ நேரோ இவுரெஸ் டு எடுத்துட்டு அப்புறோ ச்ச இருக்கறதெல்லா பண்ணிக்கிலா
செரி செரி ரொம்பே இருக்குதுங்கே ஜாயின் ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலி ஆனா சில பேர் கேக்கிறாங்க ச்ச அவுங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேந்தே வந்து பாத்தீங்னா நியூக்ளியர் ஃபேமிலியா இந்திருப்பாங்கே எப்டினா அவுங்க அம்மா அப்பா அவுங்க பசங்கே மட்டுந்தா பாங்க அதுனால வந்து ஒரு கூட்டு குடும்பத்த பாத்தாங்க அப்படின்னா அவங்களுக் கு கொஞ்சொ ஜாலியா இருக்கு பாக்க ஜாலியா இருக்கு ஆனா வேல செய்யறதுன்னு ஆரம்பி ச்சாதா ஒங்களுக்கு தெரியு எவ்ளோ கஷ்டொ அப்படின் சொல்ட்ட
உம் அது கர்ட்தா
ம் இப்ப இருக்க டவுன் சைட்ல்லா பாத்தீங்ன்னா யாருமே இது மாரி கூட்டு குடும்பமால்லா இல்ல தனியாதா இருக்குறாங்க நெறைய பேரு
உம் யாருமே இப்போ அந்த வேல அந்த த ஒர்க்குங்கற அ கான்செப்ட்டுக்காகவே எல்லாருமே தனியாதா இருக்காங்க மோஷ்டா ம்
இந்த வேல சம்பாரிக்கிறதுனாலயே பாத்தீங்கன்னா நெறைய பேர் தனிய தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு போயடுறாங்க
உம்
அவங்க சப்போஸ் அவங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்திருந்தா கூட ப அ வந்தவங்களா கூட இருப்பாங்க அங்க தண்ணி இல்ல இல்லன்னா வியாபாரொ ஒழுங்கா ஆகல அப்டி சொல்ட்டு அவங்களுக்கு அதனால கூட வெளியூர் போயிருக்கலா ஆனா அவங்க கத்துன்ட்டு இருந்துருக் க்லா அ அவங்க வில்லேஜ்லய இருந்து எப்டி என்னென்ன பண்றது இப்பதா புதுசு புதுசா பண்றாங்கல்ல சாணத்தெல்லா இது அமேசா அது மாரி இதுல விக்கிறாங்க
உம்
வேற எதாவது ஒரு சமூக வலைதளத்துல கூட வித்துட்டு இருக்காங்க பால் நம்ப அவங்க வந்து கொஞ்சொ ஹெியா எறங்காம் ம மேலோட்டமா பண் ணாலே அவங்களுக் வந்து ப்ராஃபிட் நெறய வரு கொஞ்ச கொஞ்சமா வரூ ஆனா அவங்களுக் ஆனா வரு ப்ராஃபிட்லா நெறய வரு அது அவுங்க வந்து ட்ரைப் பண்ண மாட்றாங்க அவங்க அப்பா பண்ணத் தே இவ்ங்களு பண்ணனு சொல்ட்டு அதயே பண்ணா எப்டி ப்ராஃபிட் வரூ கொஞ்ச டிஃப்ரண்டா எதா பண்ணோன்னா கூட அவ்ங்களுக்கு காஸ் நெறய வரு
ஆ அது கர்ட்டுதா அவ்ங்க எப்டி ச் ஃபாலோ பண்ணிர்ந்தாங்க அதே எப்டி ஃபாலோ பண்ணிர்ந்தாங்க தாத்தா அவங்க ஜென்ரேஷன் வய்சா அப்டியே வரம்போது ஒ ஒரே மாரி இது வரிக்கு எதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் இர்ந்தா கூட ஓகேன் சொல்லலா
ஆமா இதனால எல்லா பிரிஞ்சு பிரிஞ்சி போயறாங்க என்னா வேல செய்றதுனே தெரியாம இங்க வந்து அப்டே மாத்திக்கிறாங்க இப்போ போன ஜென்ரேஷன் பாத்திங்னா ஆ ம் வேற எதாவுது அக்ரிகல்ச்சர்ல பண்ணாங்க அப்டின்னா இப்ப வந்து இப்பருக்க நடமுறைக்கி எந்த ஒரு ஃப்ரூட்டோ இல்ல சாப்பட்ற பொருளோ எது ரொம்ப தேவையாருக்கு அப்டி சொல்ட்டு பாத்து அதுக்கப்டே மாறிக்கறாங்க
ம்
ஃப்ரூட்லா பாருங்க இப்ப வந்து நெறைய பேரு ஹெல்தி லைஃப்க்குள்ள போறாங்ளா அப்ப அவுங்க வந்து நெறைய சாப்படறது ஃப்ரூட்ஸு வெஜிடபுள்ஸ் தா சாப்டுவாங்க நெறியா
ம்
அதுதா அவுங்க தேட்றாங்க அதுவு எப்டி ஹைஜீனிக்கா கேக்றாங்க எ எப்டி சொல்றதுனா ஆ சத்து இருக்குணு, கிளீனாவு இருக்குணு, ஆ இப்ப பாத்தினா நெறைய கடைலல்லா அவுங்க வந்து அழுகினது வெச்சிருக்காங்க நல்லதும் வெச்சிருக்காங்க பிரிச்சு வச்சிருந்தா கூட பரவால்ல எல்லா ஒன்னா வச்சிக்குறாங்க அப்றோ தக்காளி எல்லா பாத்திங்னா புழுவுலா மேல போய்ட்டே இருக்கு அதெல்லா அவங்க கரெக்ட்டா கிளீன் பண்ணி வச்சுக்ணு அத பாத்துட்டே இங்க வந்து தாத்தா பாட்டிலா என்ன பண்றாங்கன்னா அ தக்காளியல்லா ஒரு நாள்க்கு ரெண்டு கிலோ வருதா அந்த ரெண்டு கிலோவுமே யாருக்காது வித்துருனு வெச்சுட்டு இருந்து எல்லா சே த்து விக்கினுன்ல்லா கடயாது
ம்
டே மாறிக்கிறாங்க
அழுக்கா இருக்கு
அதுனாலதா யாரு வெள்ல போறதில்ல ஏன்னா காட்டு வேல பாக்குறத்க்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் பக்கொ வேணு இப்ப எல்லாரு பிரிஞ்சு போயிட் டாங்னா காடு வச்சிருந்து என்னா ப்ரோஜனொ ஒரு ப்ரோஜ்
ம் எல்லாமே ஒன்னா இருந்தாதா ஏதோ ஒரு ஒருத்தங்க்கு ஒருத்தங்க இது பண்ணி ஹெல்ப் பண்ணி அது இது பண்ண முடிலாட்டி நம்ம கஷ்டப்பட்டு அ வ்ளோ இது பண்ணது வேஸ்
ஆமா இப்ப நாங்க நாலு பேர் வந்து காட்ல வேல செய்றோன்னா ஒரு ந ஆ ரெண்டு மூணு பேர் வந்து எடுத்துட் போய் டௌன்ல விக்கிறது இல்லன்னா நம்ம இதுலயே சந்தைல விக் க்கெறது இது மேரி பண்ணோனா கரெக்ட்டா இருக்கு இப்ப அவங்கல்லா யாரு இல்ல அப்டின்னா கொஞ்ச கஷ்டந்தா
ம் அத நம்மளே இது பண்ணி ம் அத எடுத்துட்டு போய் குடுக் நம்ம அத இங்க வேல பாக்கறத்துக்குள்ள இப்ப நம்ம ஆல்ரெடி எடுத்து வெச் சதெல்லா ஒரு மாதிரி ஆயிடு அப்ப அது கடைக் இந்த மாரி சந்த எதாது எடுத்துட்டு போனான்னா அவளோக்கா இதாகாது
ஆமா கொஞ்ச ஒன்னு ரெண்டு காய் வேஸ்ட்டா போனத பாத்தாலே மக்கள் வந்து வாங்க மாட் டாங்க இதெல்லா நம்ம டைம் டைம்க்கு வித் திரணு விக்கலன்னா நம்பளாது அ வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டுக்காவுது குடுத்துறணு அவங்க அது சீசன்தா தக்காளி ஓ சீசன்னா இது சம்மர் சீசன்ல வந்து தக்காளி அதிகமா சாப்ட மாட்டாங்க சூடுன் சொல்ட்டு ஆனாலு நம்ம அத வந்து கொஞ்ச கம்மி ரேட்டு குடுத்தன்னா அவங்க வாங்க்குவாங்க அவங்க வெச்சு அத வெச்சு வேற எதாவது கூட செஞ்சு சாப்புடுவாங்க குளிர்ச்சியா செய்யற மாரி செஞ்சு சாப்டுவாங்க அ அதையு நம்ம வெ அதிக காசுக்கு வித்தோ அப்டின்னா அவுங்க எப்டி வாங்குவாங்க
ம் இதுவு கரெக்ட்டுதா எவ்ளோ கெடைக்குதோ அவ்ளோக்கு குடுத்து நம்ம இது பண்ணிர்ணு சேல்ஸ் பண்ணிர்ணு அத வெச்சுட்ருந்தானா அது நம்மளுக்கு லாஸ்தா
ஆம்மா சில நா நியூஸ்ல பாக்றேன் ஆ பொருள் வந்த அதிகமா இருக்கு சொல்ட்டு விக்கிலன்றாங்க அத கொஞ்சோ கம்மி ரேட்டுக்கு வித்தாங்கன்னா அவுங்க மண்ணு மக்கள்லாம் வாங்கிட் போயிருவாங்க இல்ல ஒரு பொருள்ல ஒரு லோடு இருக்கா ஒரு லோட நம்ம சும்மா கொடுத் தன்னா அதோட டேஸ்ட் அவங்களுக்கு புடிச்சிருச்சின்னா ஒரு மாம்பழமோ இல்ல வேற ஏதாது ஒரு பழமோ சும்மா கொட்த்து சும்மா அங்க கொட்டி வச் ட்டாங்னா அவ்ங் அவ்ங்க மாமா எட்த்துட் போயிருவாங்க மக்கள்னா அப்றோ டேஸ்ட்டு புடிச்சிருச்சுனா மறுப் ப்படி அடுத்த வார வருவாங்க அப்ப நம்ம விக்க ஆரம்மிச் ச்சம்னா அவ்ங்களுக்கு செரியா இருக்கும்ல ஒரு டைம் நம்பள நம்பளோட கார்ட்ல இருக்கிறது குடுத்து பழகிட்டோம்னா அவ்ங்களுக்கு புடிச்சிருச்சுனா அகைன் அகைன் வாங்கிட்டே இருப்பாங்க
உம் ஃபஸ்ட்டு அவ்ங்க வாங்கறதுக்கு கொஞ்ச நல்லா அவ்ங்க கஸ்டமர்ஸ்கு அது கொஞ்ச நல்லாவு இருக்கணு இன்னோ லோ காஸ்ட்லே இருந்தாலு அவ்ங்க வாங்குவாங்க
ஆஹ்
உம் அதுக்கப்பறோ வேணா நம்ம அவ்ங்களுக்கு புடிச்சு அஹ் இப்ப ஓகேவா இந்த ப்ராடெக்ட்டு இத வாங்கி இது அவ்ங்களுக்கு புடிச்சிர் சச்சு அப்டிங்கும் போது நம்ம வேணா ஒரு ஓ ஒவ்வொரு அமௌண்டா இன்கிரிமென்ட் வேணா பண்ணிக்லா இப்ப ஸ்டார்டிங்கே இன்கிரிமெண்ட் இப்ப பண்ணி வக் கம் போது அது யாருமே வாங்க மாட்டாங்க அவ்ளோக்கா
ஆமா ஆமா
உம்
சில பேரெல்லா அதெல்லா தூக்கிட்டு போய் குப்பைல கொட்றாங்க
உம்
இப்ப பூலா எவ்ளோ குப்பைல கொட்றாங்க அதெல்லா தூக்கிட் போய் சாமி கோயிலுக்காது குடுக்லா வேஸ்ட்டு பண்ற துக்கு சாமி கோயில்
உம் உம்
இல்ல வேற எதாவ்து வேற எங்க குடுக்க முடியும் பூவ
சாமி ஒன்னா நம்ம வரம் வர்றவ்ங்களுக்கு கொஞ்ச கம்மியா குடுக்கணு காஸ்டு கொஞ்ச இது பண்ணி அப் ப்டி இல்லனா அப்ப இன்னைக்கு அந்த நாலு என்டு வரைக்கு இருக்காம அந்த பூ கொஞ்ச அழுங்குனதுக்கு அழுகி போறத்துக்கு முன்னாடியே வெட் கோயிலுக்கு ஈவினி்ங் டைம்ல அந் கோயில் ஓப்பன் பண்ணம் போது அப்டி அந்த மாரி எங்கயாவ்து குடுத்து இது பண்லா
ஆமா வேற எது பண்ண முடியாது அதோட டைம் முடிஞ்சிருச்சுனா நம்ப எதாவ்து பண்ணி
ம் இப்ப அவங்க யாருக்கோ குடுக்காம ங்க எடுத்துட்டு போய் கொ கொட்றது வந்து அவ்ங்களுக் குதான அது லாசு அவ்ளோ இது கஷ்டப்பட்டு அந்த பூ இது பண்ணிருக்காங்க தா அவுங்களுக்குதா லாஸ் அதிகோ எதோ
ஆமா நம்ப வீட்ல இருக்க செடியலா அப் ஒ இப்ப பிச்சு பிச்சு பக்கத்து வீட்டுக்கு கு வித்தற்றது எ நம்ப எடத்துக்கு போய் அங்க பேய் விக் கிறது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு விக்கிறோனா இங்க விக்கும்போது போது ஒரு ஏழ்ரூபாய்க்கு விக்கலா ஏன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போவும்மோது து ஒரு பெட்ரோல் சார்ஜ் ஆகு ட்ரேலிங் சார்ஜ் ஆகு தனால இங்க இங்யே விக்கும்மோது கொஞ்ச கம்மியா வித்துட்டு போயிரலாமே கம்மி கம்மியா வரும்போது கம்மி கம்மியா அப்டியே வித்துறது இதலா சொல்ற வே தாத்தா பாட்டிதா இப்டிலா சொன்னாதா நம்ளு கொஞ்சமாது சம்பாரிக் முடியு அடுத்த ஃபயூச்சருக்கு கொஞ்ச சேவிங்ஸ் பண்ண முடியு அப்றோ ஸ்கூல் ஃபீஸ அதுக் எல்லா எடுத்து வெக்க முடியு தனி தனியா போய்ட்டா ஒண்ணு பண்ண முடியாது
ம்
இப்ப வீட்ல இருக்கோன்னா பிள்ளைகளெலா பாத்துட்டு கரெக்டா இருந்துக்குவாங்க அப்புற பிள்ளைங்களே பாக்காம ஒரு பிளே ஸ்கூல்ல தூக்கிட்டு போய் உட்டுட்டம்னா அவங்க மான வெளையாண்டுட்டுதா இருப்பாங்க ஒரு ஒரு எப்டி ஒரு ஆ அம்மா அப்பா பாத்துக்கற து வந்து எப்டினே அவங்களுக்கு தெரியாது
ம்
போவாங்க வெளாடுவா அங்க சாப்டுவாங்க அங்க இருக்கவங்க டீச்சர் ஊட்டி உடுவாங்க இல்லனா அ அவுங்களே சாப்ட பழகிட்டாங்னா அவங்களே சாப்ட்ருவாங்க
ம்
அந்த பிளே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஸ்கூல்தா போவாங்க அப்ற அதுவு எப்டியு நம்ம காலைல அனுப்ச்சு விட்டம்னா சாயந்திரம் வந்து கூட்டிட்டு வந்து எங்கேயாவ ஒரு டியூஷன்ல விட்டுறது டைமே இருக்காது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு
ம்
நம்ம இது மாரி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம்னா தாத்தா பாட்டி வந்து கூட்டிட்டு வருவாங்க விட் விட்ருவாங்க அவங்க ஏதாவது ஹோம் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுவாங் க
உம் அவங்கு போர் அடி க்குதன்னு சொல்லாம இவங்க கூட உட்காந்து பேசிட்டு ச்சு ஏதோ ஸ்டோரிஸ் அந்த மாரி அவங்க ஜென்ரேஷன்ல நடந்ததெல்லா ச்சு அவங்க சொல்லி் கொடுத்துட்டு அந்த மாரி இருக்கவு அவங்களுக் கொ கொஞ்சோ இதுவா இருக் கோம் உம்
சேரி ஓகே காட்ல கொஞ்ச வேல இருக்கு ஏதோ ஒ்கிட்ட பேசும் போது கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பனேதா பேசனேன்
கே
ஆஹ் நா பய் ஆஹ் வேலைய முடிச்சு
ஆஹ் ஓகேங்கப்பா ஆஹ்